ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா கொழந்தைங்ளா ஸ்கூலுக் போய்ட்டாங்ளா
ம் ஸ்கூல் போய்ட்டாங்கங்க நல்லா இருக்க என்ன கால் பண்ணவே இல்ல அத நானே உங்களுக்கு கால் பண்ணிட்டே
சேர் சேரி ரொம்ப நாளாச்சில்லங்க நம் பேசி
ம் ரொம்ப நாள் ஆச்சுங்க அதா என்னடா ஃபோனே பண்லயே ரொம்ப நாள் ஆச்சே செரி என்ன பண்றாங்கன் கால் பண்ணி கேக்லா அப்டின் தா கேட்டவ்ங்க
ஓகே ஓகேங்க எ என்ன சாப்ட்டீங்ளா சமச்சாச்சா என்ன ஸ்பெஸல் வீட்ல இன்னைக்கி
ன்ன சமைச்சாச்சு சாப்ட்டாச்சுங்க இன்னைக் பாத்தீங்கன்னா இது வெஜ்ஜி பிரியாணி பண்ணீங்க முட்ட ரோஸ்ட்டு மாரி பண்ணங்க இன்னைக்கி
ஓகே ஓகேங்க நானு இன்னைக்கு கொள்ளுபருப்புங்க கொள்ளு பருப்பு பாவக்கா பொரியல் சாப்பாடு எ பிள்ள பாவக்கா பொரியல்ன்னு ரொம்போ புடிக்குங்க சாப்ட்டுட்டு பெசாம சிவனேன் ஸ்கூலுக் போய்ட்டாளுங்க லஞ்சுக்குமே அதுதா கேட்டு வாங்கி சாப்புட்டு போயிருக்காளுங்க
ம் பரவாயில்லயே பாவக்கா பொரியில்லா சாப்புறாங்க அதிசியமா
அ ஃப்ரூட்ஸ் எல்லா சாப்ட்டுக்குவாளுங்க எந்த ப்ரெச்சனையு இல்
சேர் சேர் சேர் ஃப்ரூட்ஸ் சாப்டுவாங்ளாங்ளா என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்டுவாங்க
அவுளுக்கு இந்த பப்பாளி ரொம்ப புடிக்குங்க தர்பூச்ணி ரொம்ப புடிக்கு அது இந்த சீசன் வேறெய்ங்லா தர்பூச்ணி பப்பாளி அதுக்கப்புறோ வந்து இப்ப ரம்பூட்டான் பழோ ரொம்ப புடிக்குங்க அதுக்கப்புறோ டிராகன் ஃப்ரூட் ரொம்ப புடிக்குங்க அவுளுக்கு அதுக்கப்புறோ வந்து ஆப்பிள் நீங்க எவ்ளோ குட்த்தாலு சாப்பிட்டே இருப்பாளுங்க ஆப்பிள் புடிக்கு ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்டுவாங்க உங்க பாப்பா ஃப்ரூட்ஸ்லா சாப்ட்டுக்றாளுங்ளாமா
அவளுக்கு இப்பதானங்க எட்டு மாசோ ஆயிருக்குது நா என்ன பண்வே தெரியுங்ளா அவளுக்கு ந ஆப்பிள் ப்யூரி இருக்கு இல்லைங்க நல்லா ஆப்பிள் தோள் சீவி நல்லா வாஷ் பண்ணி அத ஸ்டீம் பண்ணி அத எடுத்து ஆற வெச்சு நல்லா அத இது பண்ணிட் காய வெஸ்ட்டு அதுக்கப்புற லைட்டா லைட்டா பால் ஊத்தி அத நல்லா அரச்சு மிக்ஸ்ல போட்டு அரச்சு நல்ல கூட்டு கணங்ளா அவ சாப்ட்டுக்வாங்க அப்புற பாத்தீங்கின்னா இந்த ஈவினிங் டைம் இருக்குது இல்லிங்க இந்த வாழப்பழோ செவ்வாழை பழோன் சொல்வாங்கில்லைங்க அது கொஞ்சோ சாய்ந்திரோ ஊட்டுவேங்க அப்புற் நைட்டுக்கு சக்ரவள்ளிக்கெழங் எடுத்து தோள் சீவி வேக வெச்சு அந்த மாரி ஊட்டுவேங்க
பரவால பரவாலைங்க ர பரவால்ல பாப்பா நல்லா சாப்ட்டுக்குறாளங் எந்த ப்ரெச்னியு இல்ல அ அப்புற பாத்தீங்ன் நானு செவ்வாழ வெச்சிருக்கேங்க வாழ செவ்வாழ வெச்சிருக்கே நா பழுத்தா குடுத்துட்றே செரிங்கலா உங்குளுக்கு பாப்பா சாப்பறால நல்லா பாப்பா ஏ பாப்பாவு நல்லா வாழப்பழம் நல்லா விரும்பி சாப்புடுவாங்க எவ்ளோ குடுத்தாலு சரி வாழப்பழத்த விரும்பி சாப்டுவா அதுக்கப்பறோ வந்து செவ்வாழ காய்ச்சா குடுத்துடுறே சரிங்களா மறக்காம நீங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்கனாதா எனக்குமே ஞாவகம் இருக்கு இப்பல்லா ஃபோன் பண்ணாம இருந்தீங்கன்னா எங்க எங்களுக்கு ஞாவகோ அப்புறோ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்ல்லாம இருந்துதுல்லங்க இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கங்காட்டி டவுனுக்கு போனோம்னா ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்து வச்சுக்கறதுங்க ஒட்டுக்கா ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுமே என்ன பண்றேன்னா நானு உப்பு தண்ணில நல்ல உப்பு மஞ்சதூள்ளா போட்ட தண்ணில வந்து ஃப்ரூட்ஸ கொட்டி நல்லா கழுவி எடுத்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு அ ஃப்ரூட்ஸ எடுத்து வச்சிருந்துங்க இந்த மாதுளம்பழம்லா வெளிய வச்சுருவே இந்த ஆப்பிள் இந் மாரி சீக்கிரோ வாடி போகுது பாத்தீங்களா அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தா வச்சுருப்பேங்க அப்பறம் என்ன பண்ணுவேன்னா பாப்பாக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மண் நேரத்துல முன்னாடி ச குடுக்கறக்கு ஒரு ரெண்டு நேர ரெண்டு மண் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜலேருந்து வெளிய வச்சுடுவேங்க அப்புறம் குடுத்துருவேங்க ஏன்னா இங்க நாங்க தோட்டத்துல இருக்குறங்களா சீக்கிரம் வந்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வர முடியாது சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அஹ் குடுக்குறக்கு கஷ்டமா இருக்குங்களா அத வாடி போனதுல்லா நல்லாவும் இருக்காது அதனால ரெண்டு மண் நேரம் கழிச்சி எடுத்து குடுப்பேங்க சாப்ட்டுகுவோ பிரச்சனை இருக்காதுங்க நீங்க
பரவால்லயே சாப்ட்டுக்குறா நா பாத்தீங்கன்னா இந்த தேங்கா இருக்குல்லைங்க தேங்கா எடுத்து அத ஒடைச்சி அத் தேங்கா பால் இருக்கு இல்லைங்க அந் தேங்கா தேங்கா எடுத்து அரச்சு தேங்கா பால் எடுத்து பாப்பாக்கு இந்த இட்லிலா செய்வோம்ல இட்லி செய்யற நெனைக்கு மட்டு தேங்கா பால் எடுத்து அ தேங்காப்ப தொட்டு ஊட்டிடுவேங்க தேங்காலே பத்தீங்க அவ்ளோ பெனிபிட் இருக்குதுன்னு
ஆமாங்க கண்டிப்பாதா தேங்கால இது இருக்கு பெனிஃபிட்ருக்கு அப்புறோ பாத்துட்டீங்கன்னா வாழப்பழம் எந்தளவுக்கு குடுக்குறிங்களோ அந்த அளவுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயா போகும் வந்து வயர்ல இருக்க அழுக்கெல்லா சுத்தம் பண்ணி குடுக்குங்க ரொம்ப நல்லது வாழப்பழம் அதுக்கப்புறோ இந்த வாட்ர் மிலன் குடுங்க பாப்பாக் எட்டு மாசம் ஆச்சிங்கிறீங்க சளி புடிக்காது வெயில் ஜாஸ்தியடிக்குது இந்த வாட்டர் மிலன் குடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நெறைய ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு அது குடுங்க என் புள்ளைக்கு திராட்சைன்னா புடிக்கவே புடிக்காதுங்க எல்லா ஃப்ரூட்டு சாப்ட்டு ஒ அந்த திராட்சைனா புடிக்கவே புடிக்காதுங்க அப்றம் பாத்தீங்கன்னா நாங்க கொய்யக்கா மரம் வச்சிருக்கோ வீட்டுல மாங்கா மரம் வச்சிருக்கோ பப்பாளி மரம் வச்சிருக்கோ பப்பாளின்னா அவ்ளோ டேஸ்ட் இது பாப்பாக்காகவே பப்பாளி மரம் வச்சிருக்கோங்க இனி கா பப்பாளி ஒரே ஒரு பப்பாளி இருந் க்கு அவ்ளோ டேஸ்டா இருந்துங்க அடுத்தது காய் விட்டுருக்கு பூ விட்டுருக்கு காயும் விட்டுருக்கு நீ என்ன வரும்ன் தெரியில பாத்துட்டுருக்கோ வெயிட் பண்ணிட்டுருக்கோபாப்பா அத பாத்து டெய்லியு அம்மா இந்த பப்பாளி எப்பமா பழுக்கு எப்பமா பழுக்குன் கேட்டுட்டு இருக்கா எ பொண்ணு எப்ப பழுக்கும்னு தெர்ல அவளுக்காகவே வச்சிருக்கோ எல்லாமே அப்புறோ பாத்துட்டீங்கன்னா கொய்யாப்பழம் சாப்ட்டுக்குவா என் பாப்பா என்ன பண்ணுவானா கொய்யாப்பழத்த குட்டி குட்டியா கட் பண்ணி குடுக்க சொல்லுவா குடுத்து லைட்டா மெளகாத்துளு லைட்டா உப்பு போட்டு நல்லா பெரட்டி அப்டியே சாப்டுவளுங்க ரொம்ப புடிக்கு அவளுக்கு அதே மாரி மாங்காய அப்டித்தா சாப்டுவாளுங்க மாம்பழமு அதே மாரிதா சாப்டுவாங்க மாம்பழம்ல்லா பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அத கட் பண்ணி பீஸ் பீஸா குட்டி குட்டியா போட்டு அதுகப்ரோந்தா சாப்டுறக்கு ரொம்ப புடிக்குங்க அவளுக்கு
ஆ கிரே ல்ல அந்த அந்த கிரெப்ஸ் நீங்க அப்டியே குடுதிங்கனா கொழைந்தைங்க சாப்ட மாட்டங்கங்க நீங்க அத ஷேக் பண்ணி குடுத்தா கொழைந்தைங்க குடிப்பாங்க ட்ரை பண்ணிருகிங்களா
ஆ ட்ரை பண்ணி பாத்துருக்கேங்க
அது நீங்க எப்டி செய்வீங்க நா எப்டி தெரியுமா செஞ்சு குடுப்பேங்க பாப்பாக்கு இது அப்ப கொழந்தனங்க அப்டி சாப்ட முடியாதுல்ல நான் அதுல இருக்குற தோல் லையிட்டா சீவி அது மேல் கருப் தோல் இருக்கு இல்லைங்க அதுலா லைட் லைட்டா சீவி ஆனா கொழந்த தான அவ பாப்பாக்கு நம்ம அப்டியே குடுக்கலா பெரிய பாப்பாக்கு இவ கொழந்த இல்லங்க அதல்லா சீவி அந்த வேதயெல்லா எடுத்துட்டு அது நல்ல ஒரு மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சி அத பாபாக்குலா நீங்க எப்டி தெரியுமா குடுக்களா அது அந்த கிரேப்ஸ் அப்டியே போட்டு ஒரு நல்ல இந்த பவுடரு இருக்கு இலைங்க அந்த பவுடர் போட்டு லைட்டா மில்க் ஊத்தி அத நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு குடுதிங்கன்னா அது நல்லா அந்த சாக்லெட் மாரி ட்ரை பண்ணி பாருங்க பாப்பாக்கு ஒரு டைம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேங்க சரிங்களா நான் என்ன பண்ணுவன்னா இங்க எது வாழப்பழோ இருக்குல்லங்க அப்ப வந்து வாழப்பழோ ஷேக் பண்ணி குடுப்பங்க வாழப்பழோ முந்திரி பாதாம் அப்புறோ பிஸ்தா இதெல்லா போட்டு நல்லா அடிச்சுருவேங்க அடிச்சு அவுளுக் அப்டிசேக்கா குடுப்பே குடிச்சுவாக் பிரச்சினை இல்ல அப்ரீங்கோ ஊர்லிந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு சின்ன பழந்தாங்க அவ்ளோ டேஸ்டா இருக்கு என்ன தெரியுங்குலா பலாப்பழோ கொஞ்சு சின்னதாத இருக்குங்கா அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க உள்ள சொளையு ஜாஸ்தியா இருக் க்கு அவ்வுளோ டேஸ்டா இருக்கு அப்டியே வாயில வெச்சு அப்டியே வலிக்கிட்டு உள்ள போகுதுங்க அவ்வுளோ டேஸ்ட் பலாப்பழ எனக் ரொம்ப புடுச்சதுங்க உங்குளுக்கு பலாப்பழோ புடிக்குங்களா
உம் ரொம்ப புடிக்குங்க எங்க ஊர்ல வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தங்காட்டி அதெல்லா குட்டி குட்டி தா இருக் க்குங்க அனா அவ்வுளோ டேஸ்ட்டா இருக்கு பலாப்பழோ தெரியுங்களா
பரவாலிங்க நல்லா இருக்கு அப்புற ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து இந்த வந்து போமோ பிரானிட் இருக்குல்லங்க செம டேஸ்டுங்க எனக் ரொம்ப பிடிக்கு அப்டியே அந்த முத்து முத்தா அழக அழகா இருக்கு அத அப்டியே எடுத்து நசுக்கணும்னா அந்த தண்ணி அப்டி அப்டியே அழகா தெரிக்கு வாயில போட்டு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டோதா அனா ரொம்ப நல்லது இல்லைங்குள ஹெல்த்தியு கூட அப்புற வந்து இப்ப இருந்தே கொழந்தைங்களுக் குடுத்து பழக்கிட்டு இருந்தாத அந்த கொழந்திங்க சாப்புடு ஆ அந்த மாதுளம்பழோ பீரிய ஸ் டைம்ல ரொம்ப வந்து நம்ளுக் பிளட் எல்லா லாஸ் ஆகுது ரொம்ப இதா இருக்குன்னா அதுலா அடிக்கடிக்க எடுத்துக்கோணுங்க அப்புறோ இந்த அண்ணாசி பழோ சொல்லவே வேண்டாங்க எனக் அவ்ளோ ரொம்ப பிடிக்கு உங்குளுக்கு என்ன ஃப்ருட்ஸ் பிடிக்கு
எனக் ஆரஞ்சு புடிக்குங்க ரொம்ப ஆரஞ்சு ரொம்ப புடிக்கு எனக்கு உங்குளுக் என்ன புடிக்குங்க
எனக்கு வந்து இந்த மாதுளபழோ ரொம்ப புடிக்குங்க அனா இப்ப கொஞ்சு கொஞ்சு புடிக்கிறது இல்ல எனக்குமே ஃப்ரூட்ஸ் கம்மி பண்ணிட்டே வரங் சாப்புறது இப்ப பப்பாளி ரொம்ப அதிகமா எடுத்திருக்குற அதுக்கப்புறோ பப்பாளி எனக்கு வந்து புடிக்காத ஃப்ரூட்ஸ்னா புடிக்கே எனக் இந்த மா வாழப்பழ புடிக்காது எனக்கு வந்து மாம்பழம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டிங்கிற வாழ இது பப்பா இது பிடிக்கு பப்பாளி புடிக்கு அப்புறோ இந்த பைனாப்பிள் பிடிக்கு இதெல்லா பிடிக்கு இந்த வாழப்பழோ மாம்பழோ மட்டு ஏன்னே தெரியலங்க புடிக் புடிக்கவே மாட்டிங்குது நானு எவுளோவோ ட்ரை பண்ணி பாத்துட்ட சாப்புட்ணு சாப்புட்ணும்னு அனா எனக் வாழப்பழம் மாம்புழம் மட்டு புடிக்கவே புடிக்குமா
அந்த செரி எனக் அவ்ளோ புடிக்குங்க நாங்க இங்கி இருந்து ஊட்டி போனா கண்டிப்பா அத வாங்காம வரதே இல்ல அந்த செரி பழோ ஸ்ட்ராபெரி அந்த ஸ்ட்ராபெரியில்லா வீட்டுக் வாங்கிட்டுந்தோன்னா அதெல்லா ஷேக் போட்டு குடிச்சா கொழந்தை ரும்பி குடிப்பாங்க
ஆமாங்க கண்டிப்பா எனக்குமே ரொம்ப புடிக்குங்க அப்புறோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா இப்ப பாத்தீங்களா எப்டி வருதுன்னு சோசியல் மீடியலால அவ்ளோ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது டரைஃப்ரூட் ஜூஸ்சு வென்னு இல்ல அந்த அத்திப்பழம் எல்லா ரொம்ப நல்லதுங்க கொழந்திங்களுக்கு அத ட்ரை பண்ணிதான் நம்ளுக்கு குடுக்குறாங்க அவுளோ அருமையா இருக்குது இல்லிங்கலாங்க
கண்டிப்பா அதுல எவ்ளோ ஃபெனிப்பில் தெரியுங்குள இருக்கு இப்ப ஒண்ணு இல்லைங்க இப்ப நைட்டே நம்ம ஒரு நாலு திராட்ச நட்ச்சு இருக்குலிங்க ஒரு நாலு பாதாமு ஒரு நல்லா ஒரு நாலு ஒரு பேர்ச்சம்பழோ அப்புறோல்லா ஊற வெஸ்ட்டுங்க அதுலனால மா நீங்க என்சு அதுல கொஞ்ச ஓட்ஸ்சு வாழப்பழோ ஒண்ணு அது செவ்வாழப்பழோ ரொம்ப நல்லதுங்க செவ்வாழப்பழோ போட்டு இதெல்லா நைட்டு ஊறச்சுமல்ல நட்சிங்கு அதெல்லா எடுத்து போட்டு ஒரு நல்ல ஒரு நாலர நால் ஐஸ்கியூபு போட்டு நல்லா மிக்சில அடிச்சு குடுத்தீங்கு வெச்சுங் கொழந்திங்களுக் கிற ரொம்ப நல்லது நம்ப ஃபெனுப்பிட்டு இருக்கு அதுல
ஆமாங்க ஐஸ் கியூப் மட்டு தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நெனைக்கேறங்க கொழந்திகளுக் குடுத்தா நம்ம குடுச்சுக்குலா
உம் ஆமா ஆமா கொழந்திக் குடுக்குறோம்லீங்க சேரிங்க எனக் கொஞ்சோ வேல இருக்குதுங்க நா கூப்புறே உங்குளுக்கு அப்பர்மா ஆ சேரிங்க